ஹலோ சொல்லுங்க சிஸ்டர்
சரி நீங்க ஸ்கூல் படிக்கும் போது எதானா வந்து மிஸ்கிட்ட மாட்டி அடி வாங்கிருக்கீங்களா
நானா ஆஹ் மாட்டியிருக்கேன் ஆன எல்லாரும் மாட்டு வாங்களே அந்த மாதிரி ரீசனா இருக்கு கொஞ்சம் புது ரீசனா இருக்கும் எப்படின்னா எனக்கு வந்து ஸ்கூல் டைம்ல வந்து ஒரு மேம வந்து ரொம்ப பிடிக்கும் ஆஹ் எப்படின்னா அவங்க என்ன சொ சொன்னாலு நா கேப்பே அந்த மாதிரி அது நா வந்து இப்ப காலேஜ்ல ஸ்கூல்ல நா மேம் கிட்ட பேசன்னு வச்சுக்கோங்களே அந் ஐ டு ஐ கான்டக்டே பண்ண மாட்டே அப்பதா கீழ குனுஞ்சு நைப்பே எதனா ஒண்ணு இப்டி இப்டி நடந்துன்னு இரு ப்ப ஆடிட்டே பேசுவேனா அவுங்க இந்த மாரி பேசுவனா என்ட்ட பேசாத அப்டின்னாங்க இத்தன நாள் மாறாத ஏ பொழப்பு ஆனா அவங்ககிட்ட பேசுறதுனால மாறிச்சி டக்குன்னு
ஆ
அது ஒரு விஷயோ அது இல்லாம எனக்கு என் கிளாஸ் மேம்க்கு க்கும் அந்த மேமுக்கு ஆகாது எனக்கு புடிச்ச மேம் வந்து இங்கிலீஷ் மேமு என் கிளாஸ் மேம் வந்து சயின்ஸ் மேம் அது நானு இப்பெல்லா மேல போறனோ ரெஸ்ட்ரூம் போறனோ சாப்டுட்டு மேல போய் ஹேன்ட் வாஷ் பண்ண ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தா போணு போறப்ப என்ன பண் ஆனா நாம்ப் போயிட்டு வரப்ப அந்த மேம் எக் கிளாஸ்கு போவே எப்பயுமே போயிட்டு பாத்து கொஞ்நேறோ பேசுவாங்க அவங்க சாப்பற வரைக்கு
ஆ
பேசிட்டு அதுக்கப்பறோ தா வருவே இது ரெண்டு நாள் என்னோட மேம் நோட் பண்ணிருக்காங்க போல நோட் பண்ணிட்டு இதுக்கப்றோ நீ மேல எல்லாம் போத்தேவ இல்ல அப்டின்னு பா எனக்கு என்ன தெரில ஏன் இவங்க திடீர்னு இந்த மாரி சொல்கிறாங்க அப்டினதுக்கு வேணா நீ அங்க டீச்சர்ஸ்லா ஹேண்ட் வாஷ் பண்ணுவோல நீ அங்க பண்ணிக்கோ மேல போவாத இதுக்கப்பறோ அப்டின்ட்டாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கப்றோ மேல இருக்க அவங்ககிட்ட எனக்கு புடிச்ச மேம் கிட்ட போய் என்ன சொல்லிருக் ஆனா பிருந்தா வந்து கிளாஸ்ல வந்து ரொம்ப படிக் இருக்க மாட்றா நீ உங்கள பாக்க பாக்கணு அப்டின்ற மாரியே இருக்கா இவனுமே புரியல புடிக்கு மேம் அவ்ளோ தா அந்த லவ்ர்ஸ்ல்லா பண்ணுவாங்க பாத்தீங்கங்களா பி இருபாங்களே அந்த மாரி என்னுடய மேம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்பறோ அந்த மேம் கிட்டயு போயிட்டு இந்த மாரி பேசாதீங்க அப்டின்ட்டாங்க போல அந்த மேம் அப்பயுமே எனக்கு தெரியு நா பிருந்தா கிட்ட எப்டி பேசுறேன் சொல்லிட்டு நீங்க எப்டி நீங்க அங் கூட பேச வேணான்னு சொல்வீங்க அவ மார்க் எடுத்து காட்டுவா உங்க சப்ஜெக்ட்ல நா பாத்துக்கிறே அப்டின்ட்டாங்க ஆ அப்றோ என்ன கூப்ட்டு இந்த மாதி திடி இது மாரி சொல்றாங்க எங்க மானத்த வாங்கிடாத எனக்கு தெரியும் நீ மார்க எடுப் னு பட் இருந்தாலும் அவுங்க மூஞ்சுல கரிய பூசற அளவுக்கு பஸ்டு மார்க் எடு அப்டின்னாங்க அப்ப நா சயின்ஸ் மேம் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கறவங்களுக்கு வந்து டெடி பேர் வாங்கி தந்தா போட்டி போட்டு படிக்க வப்பாங்க யார் ஃபர்ஸ்ட் எடுக்களோ நா வாங்கி தருவன் அப்டின்வாங்க
ஓகே
படிச்சோன்னா கிளாஸ்லையும் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்க முடியும் அ ஸ்கூல் டாப்பர் ரா‌ வரலால்லையா அதனால
ம்
செரின்னு சொல்லி அவுங்க இவுங்களுக்காக படிக்கல இந்த டெடி பேருக்காக படிக்கல ஏ இங்கிலீஷ் மேம் சொன்னா அந்த ஒரு ரீசனுக்காக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் மார்க் வந்த அது ஃபர்ஸ்ட்டு மார்க் வந்து நையன்ட்டி ஃபோர் தா நயன்ட்டி ஃபோர் மார்க் எடுத்து ஃபஸ்ட்டு வந்தேன் அதனால எனக்கு அந்த திட்டு வாங்குனது வந்து இந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த என்ன சொல் சயின்ஸ் மேம் கிட்ட திட்டு வாங்கன இல்லையா அதுதான் கொஞ்சம் எப் எப்பயுமே எங்க போனாலுமே அய்யோ இந்த மேம் நம்மல இப்டி பண்ணாங்களே அப்படின்ட்டு டக் டக் னு நாபகம் வரும் இந்த ஒரு விஷயத்துக்காக திட்டுவாங்கன அடிக்கடி நீங்க இந்த மாரி யான்னா
நாங்க வந்து நெறைய வேல பண்ணிருக்கோம் எப்டி சொல்றதுன்னா பண்ணாத வேலையே கிடையாது சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போல வந்து பாத்தீங்கன்னா நெறைய விஷய வந்து பன்னி ஆனா படிக்கிற நேரத்துல படிச்சிருவோம் ஒரு தடவா வந்து பண்னனா என்னோட எச் எம் மேம் வந்து ரவுன்ஸ் வந்தாங்க ரவுன்ஸ் மீன்ஸ் வந்து பாத்தீங்கனா ரேங்க் கார்டு ரிப்போர்ட் வந்து குடுக்கத்துக்காக வந்தாங்க எங்க மேம் எங்க மிஸ்ஸங்கல வந்து இவலுங்க எப்புதா எதனா ஒரு சப்ஜட்ல ஃபெயில் ஆவ மாட்டாங்க ஏனா அப் ஒரு சப்ஜட்ல ஃபெயில் ஆனாலும் நீங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அ இது பேரன்ஸ்ச கூட்டிட்டு வரணும் அப்பக்ஷடி இருக்கும்போது நாங்க யார் அப் எங்களோட கேங் கிட்டத்தட்ட பண்ணண்டு பேர் இருப்போம் யாருமே ஃபெயில் ஆகல எந்த ஒரு சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகல எல்லாமே ரேங்க் ஹோல்டர்ஸ வன்ட்டோம் அப்படி இருக்கும் போது வந்தாங்க அவுங்களுக்கு காரணமே கெடைக்கல எங்களை திட்டறதுக்கு அடிக்கற்துக்கு நான் என் பெஞ்சுக்கு கரெக்டா வந்து என்ன பண்ணியிருந்தேன் அ இது ஆம் எங்களோட பேரு கிட்டதட்ட பதினோரு பன்னெண்டு பேரு வந்து எழுதி வெச்சுட்டேன் எழுதி வெச்சதுக்கு அப்புறம் எங்க மேம் வந்து அங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லா பேரும் படிச்சாங்க எல்லாரும் எழுந்து அப்படி இன்னாங்க எல்லாம் ஒவ்வொரு மூலைல இருந்து எழுந்துகிறோம் எழுந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே கூப்பிட்டு வந்து அ ரேங்க் ரிப்போர்ட் கேட்டாங்க எல்லாரும் மார்க்கு பாஸ் எல்லாமே இது யாரு பே உங்க வீட்டு சொத்து இதுவா இல்ல இது இத கவர்மெண்டு பிராப்பர்டில வந்து உங்க பேர எழுதி வச்சிருக் கீங்க அப்டின்ட்டு அதுக்கப்ரோ எ ஃபிரெண்ட் பக்கத்து பின்னாடிலேருந்து பேக் க்ரௌண்ட் வாய்ஸு அப்போ அதுக்கு முன்னாட்லா சீனியர் சேஞ்சி வெச்சாங்கிலே அதுல வந்து கவர்மெண்ட் ப்ராபெர்ட் இல்லியானு கேட்டா இது கேட்டுச்சு மேம்மு எச் எம்க்கு கேட்டுச்சு கேட்டதுக்கப்றோ அவுங்க வச்சுருந்த கொம்பு வெச்சு க பட்டு பட்டு பட்டு பட்டுன்னு கையில அடிச்சாங்க எல்லாருக்கு அதுக்கப்றோ ஏன்டி அதுவா வந்தா கூட ஒரு அடியோட விட்டுருன்டி ஏன்டி நீ வேற வாய கலற விட்ட அப்டி பின்ன என்னமோ நம்பதா இது பண்ற மாரி யாரிடி இது எழுதுன்து அப்டின்ட்டு ஏ ஃப்ரெண்டு கேட்டா வேற யாரு நா தா அப்டின்ன அடிப்பாவி கூடியே கல்ப்ரிட்ட வச்சுட்டு இருக்கோமே அது ஏ பேஞ்சு தான நா தான எழுதிருப்பே அப்டின்ட்டு அது ஒரு சம்பவ வந்து மறக்கவே முடியாது இப்போ கூட ஸ்கூல் போற வாய்ப்பு கெடச்சா அந்த எடத்துல வந்து எங்க பேரு இருக்கு சோ அது பாக் பாக்கும் பொழுது கொஞ்சோ ஒரு மெமரிஸாவே எப்புமே இருக்கிற ஒரு தருணம் அது அதுக்கப்றோ நெறய விஷய இது பண்ணிருக்க நீங்க வேற எதனா பண்ணிருக்கீங்ளா இது மாரி
நானு என்ன பண்ணுவேன்னா காலேஜ்ல ஃபஸ்ட் இயர்ல வந்து அங்க வந்து எப் னா ஒரு மேம் வந்து கிளாஸ் நல்லா எடுப்பாங்க இப்ப எல்லா மேம் வந்தா ஒரு ஒரு பீரியடு வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த ஃபார்ட்டி மினிட்ஸ் கிளாஸ் எடுத்திட்டுப் போவாங்க இந்த மேம் எப்டின்னா ஸ்டார்டிங்ல நல்லா பேசிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டு கிளாஸ் எடுக்க டைம் குடுங்க அப்டின்னு நம்ம கிட்ட பெர்மிஷன் வாங்குற மாரி வாங்குவாங்க அந்த பத்து நிம்ஷ் த க்ளாஸ் எடுத்துட்டு அவ்ளதா முடிச்சுருவாங்க அவ்ங்க ஷார்ட் அன் ஸ்வீட்டா முடிச்சிருவாங்க வருவாங்க அந்த ஒரு டாபிக் அத பத்தி எங்ககிட்டருந்து ஆன்சர்ஸ் வர வெப் பாங்க அப்டினா என்ன நீங்க சொ சொல்லுங்க அப்டின் சொல்லி புரிய வச்சு செம்மயா க்ளாஸ் எடுப்பாங்க எனக்கு அந் அந்த மேம் சப்ஜெக்ட்னா ரொம்ப புடிக்கு அந்த க்ளாஸ் வர்னா ஜாலியா இருக்கு அப்டின்னு அஹ் மேல எங்க எச் ஓ டி மேம் வந்து ஜென்னல்ல நின்னுருந்துருக்காங்க போல நா கவனிக்கல எங்க மேம் க்ளாஸ் என்றனால இல்ல அவ்ளோ ஜாலில ஒரு மாரி கத்திட்டே கத்துனொனே எச் ஓ டி பாத் த்துட்டு என்ன இந்த க்ளாஸ் ஆர்ல எப்டி நீ இப்டி கத்தலா அதுவு எ க்ளாஸுக் கூட அந்த மேம் வர்ல சைட்ல போனாங்க எங்களுக்கு வர்ராங்களோன்னு நெனச்சு நா கத்திட்டே ஆர்வத்துல அது எப்டி ஒரு க்ளாஸ் மேம்க்கு வந்து உம் பசங்கல ஹேண்டில் பண்ண தெர்லன் சொல்லி என்னோட க்ளாஸ் இஞ்சார்ஜ வந்து எப்டி ஒ க்ளாஸ் பசங்க இப்டிதா இருபாங்ளா அப்டின்ட்டு அந்த மேம் வந்து பிரின்சிபல் மேம் கிட் ட்ட லெட்ரு எழுதி குடுத்து சார் ஏ என்னாலே இந்த மாரி க்ளாஸ கவனிக்க முடியில இது ஏ தப்புதா மொத்தமே வந்து காலேஜ்ல வந்து இந்த மாரி மேம் ப்ரொஃபசருக்லா வந்து இத்தன லெட்டர்னு இருக்குமா அத தாண்டி அவ்ங்க அத இந்த மாரி எழுதி குடுத்துடாங்கனா அவ்ங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பிளாக் மார்க்கா
ஐயயோ
அது ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் தான் நா எழுத வெச் என்னால எழுதுனாங்களே அதுதான் அவங்க இதுக்கு அப்புறம்ல்லாம் நா பேச மாட்டேன் உங்க கூட நா எவ்ளோ க்ளோஸா ஃரெண்ட்லியா இருந்தானோ அதுக்குகேத் சேரி ஏத்தாமாரி நீங்க ஓப் பிற ஒன்னு பண்ணிட்டீங்க எனக்கு இதுக்கப்புறம் என்ட பேச மாட்டேன்னு சொல்லி ஒன் இயர் அந்த மேம் என்கிட்ட பேசல சக்கண்ட் இயர்லதா அந்த மோம் எங் பேச ஆரம்ப இது ஒரு விஷயம் அது இல்லாம நெறைய பண்ணுவோம் நா காலேஜ்கே போவ் மாட்டோம்
டெது அது காலேஜ்னாலே என் ஹொல் காலேஜக்கி என்ன பத்தி தெரியும் அந்த ஒரு விஷயத்த நால இந்த பொண்ணா ஒருப் இப்ப சரில லெட்ர் எழுதி வெச்சுச்சு அந்தமாரி அதனால எங்க வந்தாலும் உண்மையாவே இது சிஸ்டர் கிளாஸக்கு வந்தொனே பாப்பாங்க பின்னாடி உக்காந்துக்கீறிங்களா அது எப்படின்னா இப்ப நா ஃபர்ஸ்ட்ல உக்காந்து உகாந்தா பிரச்சன இல்ல அவுங்களுக்கு நாங்க இந்த பிரச்சன மாட்டதுக்கு அப் லாஸ்ட்ல உக்காந்து இர்கதுனால பின்னாடி உக்காந்த நீங்க நாலு பேர் எந்திர்ச்சி ஃப்ரெண்ட்ல வாங்க அப்பிடின்னுவாங்க இந்த அக்குஸ்ட் எல்லாம் முன்னாடி வாங்கன்னுவாங்களே அந்தமாரி அதுக்கப்புறம் ஆனா நாங்க சக்கண்ட்டியர்ல்லியே அந்த பேரெல்லாம் டோட்டலா மாத்தியாச்சு ஒரு எந்த ஈவென்ட் நாங்க ஃபிரண்ட்ஸா நாலு பேரா ஜாயின் பண்றதெ வே இல்ல ஒரு காலேஜ் போய் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் எல்லா வின் பண்ணி மெடல்ஸ்ஸு அதெல்லா ட்ராஃப்பில்லா வாங்ட்டு வந்தவுட்னே எம்பேர மாறியாச்சு எங்கள் அப்டியே ஆட்டோமெட்டிக் க்கு என்ன பண்ணுனா ஃபஸ்ட் பென்ச்ல இருப்பாங்க பாத்தியா அவுங் கூ ட அவுங்க எங்களுக் ரொம்ப க்ளோஸாயிர்ச்சி ஃப்ரண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சோ அப்டியே செகண்ட் பென்ச்சிக் போய்ட்டோ நாங்க லாஸ்ட் பென்ச்ல இருந்து வேற ஒரு கேங் அந்த பேர எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களோட பேர நா எக்கு மாறிட்டோ
உண்மையா அது அது ஒரு மெமரிஸ் ஸாவே இருக்கு நாங்க கூட வந்து பாத்தீங்கனா ஸ்போட்ஸ்ல இருப்போ எல்லா ஆக்ட்டிவிட்லயு என்னோட மேம்லா வந்து பாத்தீங்கனா நீங்க வந்து பாத்தீன்னா இதுல போய்ட்டு இது பண்ணுங்க ஆ ஸ்போட்ஸ்ல இது பண்ணுங்க டான்ஸ் ஆடுங் க அதுக்கப்பறோ வந்து நெறைய எடத்துக்கு போங்க எங்களோட மேம் நாங்க சமாதான பத்துனோ முக்கியமா எ கிளாஸ் மேம வந்து சமாதானோ பத்துன அப்டின்னா நாங்க வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு கோச்சுன்னா ரொம்ப புடிக்கு அதாது எங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ட வந்து இது மெரி எடுத்துட்டாங்க அப்டின்ட்டதுமே நெறைய கப்ஸு மெடல்ஸு எங்க கிளாஸ் டீம் வந்து நெறைய அடிச்சது டிராஃபி அது மெரி அப்டி இருக்கும் போது அவங்களுக்கு செம்ம சந்தோஷோ இந்த மேம் சுப மேம் பசங் க எல்லாருமே அடிச்சுடாங்கப்பா அப்படின்டு ஓவர் ஆல் டிராஃபி வந்து காமர்ஸ் இது அ எ ரொம்ப வருஷங் கழிச்சு அடிச்சுது அப்போ வந்து அவங்க மொகத்துல ஒரு சந்தோஷ் ஷமா இருக்கட்டு அவங்கதா இன்சார்ஜா இருந்தாங்க அப்ப அந்த ஃபங்கஷன் அப்ப அப்ப அவங்களுக்கு எத் த்த ஒரு நிகழ்வு அதெல்லா வந்து ரொம்பவே அவங்க பொறுத்த வரைக்கு எப்டின்னா அ நீங்க போய் இந்த படிக்கிறதுலய் படிச்சிர்ணு அதே போல வந்து பாத்தனா இந்த எக்ஸ்ட்ரா ஆக்ட்டிவிட்டிஸ் இந்த ஒரு விஷயத்தெல்லா வந்து பாத்தீய்ன்னா நம்ப வந்து இது பண்ணும் போய் நம்ம அவங்களுக்கு வந்து பெருமை சார்ந்து இது பண்ணும் அப்டில்லா சொல்லுவாங்க அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒரு குட் ஒப்பினியன்ட்டு இருக்கு அதுக்கப்பறொ அவங்களுக்கு அவங்க ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு நல்ல ஸ்டூடண்ட்டா இருப் போம் வீட்டுக்குல்லா போகு சாப்பற இது அந்த கொழு வைக்கிற டைம்ல்லா அவுங்க வந்து இன்வைட் பண்ணுவாங்க அப்படியே அந்த பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகாவே வந்து பாத்தீங்கன்னா உண்மையா வந்து ஒருத்தவங் கிட்ட வந்து டிரஸ்ட் வாங்கறது அந்த டிரஸ்ட் வந்து பில் பண்ணி அப்படியே அஹ் பாதுகாப்பா வச்சுருக் து வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷ்யமா இருக்கு அது வந்து எங்களுக்கு ரொம்பவே அழகாவே அமைஞ்சதுதா நா சொல்லுவ கண்டிப்பா நெறைய விஷ்யொ பேசுறோ நம்ப நெறைய விஷ்யத்த பத்தி ஒங்க ஸ்கூல் லைஃப் எ ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் பத்தியெல்லா சொன்னோ ஒங் கூட பேசுன ரொம்பவே சந்தோஷங்க
நன்றி